ஹலோ
ஆஹ தம்பி எப்படி இருக்கறீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கறே கால்ல சாப்ட்டாச்சா
வீட்லலா எப்டி இருக்காங்க
ஆ வீட்ல எல்லா நல்லாக்குறாங்க
எப்டி போது லைஃபுலா எப்டி போது உங்களுக்
அ நல்லா போயிடுது ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டாங்க பசங்க ரெண்டு பேரு ஸ்கூல் போய்ட்டாங்க
பசங்கலா என்ன பண்றாங்க
பசங்க பெரியவ்ங்க எட்டாவ்துலருந்து ஒம்பதாவ்து போறாங்க சின்னவ்ங்க நாலாவ்துலருந்து அஞ்சாவ்து வந்ட்டாங்க
ஓ இப்ப ஆ ஸ்கூல் எப்டி நீங்ளே ட்ராப் பண்றமானே இல்ல வேன் எதுனா வருதுங்ளா
அது போன வர்ஷோ பஸ்ல தா போயிட்ருந்தாங்க லோக்கல் பஸ்சு லோக்கல் ஃப்ரீதா
ஆ ஆ
ஆனா இந்த வர்ஷ வந்து எட்டாவ்துக்குள்ள இருந்தாங்கனா மெயின்டெனன்ஸ் சார்ஜுன் சொல்லி அஞ்சாயிர்ரூபா எக்ஸ்ட்ரா
ஆமாம்மா
துக்கு மேலே தா மெயின்டெனன்ஸ் ஜார்ஜுன் சொல்ட்டு பத்தாயிரத்தி ஐநூறுபா மொத்த பதினஞ்சாய்ரத்தி ஐநூறுவா ஆகுது இந்த பக்கோ இந்த பக்க ரோடு தான்னா பாத்தா இந்த பக்க ரோட் இது நம்ம ஸ்கூலு காலைல நானு என்னோட சீனியர் அவ்க யாரோ ஒர்த்தரு யாரு அவைலபிள்னா அவ்ங்க கூப்ட்டுக்லா பதுனஞ்சாயிர ரூபா மிச்சாகு
ஆமாம்மா அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தா நம்மளுக்கு ஃபேம்லிக்கு எதுன்ன யூஸ் ஆ
வா நெனச்சது எதோ ஒன்னு வாய்ங்க்லா அவ்ங்களுக்கு சைக்கிளு அது மாரி எதா வாய்ங்க்லா
ஆமா ம்
அதனால அப்டி பிளான் பண்ணியாச்சு
ஸ்கூல்ல எப்டி நல்லா இருக்குங்ளா ஸ்கூல்லா
ம் இப்ப ஓப்பன் ஆயிருச்சு ஸ்கூலு அதுபாட்டுக்கு போச்சுங்க ரெண்டு மாச லீவு பசங்களுக்கு இப்பதா எல்லா ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால எல்லா எதோ ஒர்க் செய்யறது எல்லா புதுசு இத்தன் நாள்ல எல்லாரு தண்ணி தெளிச்சு வுட்டாச்சு ஜாலியாயிருகாங்க இரு இப்ப எல்லா ஓம்மர்க் செய்யணு கால்ல எல்லா லன்ட்சு பேக் வைக்கணு தண்ணி புடிக்கணு லஞ்ச் டவளு ஸ்நாக்ஸு ஆமா அத ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள செரியாகுது போக போக இருக்குது
ஸ்கூல்லா எப்டி ஓப்
அச்சச்சோ ஆ அதுபாட்டுக்கு பேகுது என்ன பண்றது அ ஓகேதா நீங்க என்ன காலேஜ் எதோ படிக்கிறதா கேள்விப்பட்டே போறதா
ஆ வெளிலதா இதுக்கு அடுத்துதா கவுன்சிலிங் போட்டிருக்கு
ஓஹோ
பாக்கணு அது காலேஜ் எப்டி சேர்றதுன்னு
சேர் ஆஹ லோக்கல் ம்
லோக்கல் செட்டாவ்ல சேரி உள் எத்தன நாளு ஒரே ஊர்ல குப்ப கொட்றது
நீ என்னா வ மேல் மேல என்ன படிக்கலான்னு ஆர்வம்
ம் இது இது வந்து இப்ப டுவெல்த்து முடிச்சிருந்தா அ பி டெக்ல வந்து ஏ எம் எல் பண்ணலானு இருக்கே அது அது பண்ணும் போதே அப்படியே வந்து இது ஷார்ட் கோர்ஸ் கொஞ்சம் பல்லாண்டு ஃபுல் ஸ்டாக்
சரி சரி சரி
ஹ் ஜாவா இந்தந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் கோஸ்ட் பண்ணலாம் அடிஷனல் கோர்ஸ் பண்ணாதானே கொஞ்சம் வேல்யூ சீக்கிரமா கிடைக்கும்
கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா
மேக்ஸ் பயாலஜி தான் திருப்பதான் பிடெக் எடுக்கலாம்னு இருக்கேன்
ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்போதான் கம்ப்யூட்டரு பண்றேன்
உம் உம் வீட்டுக்க எல்லாம் எவ்வளவு மூணு வருஷமா அதான் மூணு வருஷம் நாலு வருஷம்
சரிஸ்
அதாவதான் நாலு வருஷம் உம் அதான் இல்ல நார்மல் அது பாட்டு நல்லா போயிட்டு இருக்குது இங்கதான் இங்க இங்க பிளஸ் டூ ஒரு சில பேர் பாஸ் ஆனாங்க ஒரு புள்ள போயலனாங்க
வ
இதுல ஆண்டிகேட் பசங்கறாங்க அவங்கள ஒருச புத்தூர்ல ஒரு அசோக்லேலான கம்பெனிக்குது
ஆ
அங்க ஃபிட்டரு எலக்ட்ரிஷியனு பிளம்பரு அந்த மாதிரி மெக்கானிக்கல அது மாதிரிக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸு அங்கேய சொல்லி தராங்க
ஆஹ
பீஸ் எல்லாம் எது கிடையாது டென்து பாஸ் இருக்கணும் பிளஸ் டூ வந்து பா பாஸ் ஆனனும் சரி இல்ல யில் ஆனானும் சரி ரெண்டு வருஷம் கோர்ஸு வந்து ஃபீஸ் எல்லாம் கிடையாது அவங்களே தங்குறதுக்கு ஃப்ரீ காலையிலயும் மத்தியானமும் அவங்களே புட்டு் குடுத்துருவாங்க அசோக் கம்பெனிலந்தே குடுத்துருவாங்க அதுக்கப்புறம் காலையில பூஸ்ட் ஹார்லிக்ஸ் காபி குடிச்சிக்கலாம் பிரேக் இது ஸ்நாக்ஸ் அது மாதிரி ஒ
ஆஹ் உம்
நைட்டு் மட்டும் தான் நம்ம இது பண்ற மாதிரி வரும் அது மாசத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி அவங்கள ஸ்டைபன் தராங்க இப்ப க ஒர்க்குன்னா இப்போ ஒரு ஒன் ஹவரு கிளாஸுக்கு மாதிரி எடுப் பாங்களா திருப்பி ஒன் ஹவரு அவுங்க அஹ் அந்த இதுலயே வேலை செய்ற மாரி வரும்
உம் நான் அவுங்களே ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை வாங்கி
அஹ் ஆமா அவர் ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிக்கும் போதே அவுங்க வேலையும் வாங்கிக்கிறாங்க படிப்பும் சொல்லித்தராங்க அந்த ஒரு என்சி தீன்டுற மாதிரி ஒரு இதுக்கு ஒரு சர்டிபிகேட்டு அது அந்த சர்ட்டிவி தி குடுக்குறான் ரெண்டு வருஷம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அவுங்க விருப்பப்பட் அஹ் கம்பெனிலயே வேலை செய்யலாம்
சேலரி எல்லாம் ஓகேங்களா
இல்லை இல்லை சேல்ரி கொஞ்சம் கம்மியாதான் வரும் பர்மனன்ட் ஸ்டாப் ஆனா மட்டும் அதிகம் நீயியியியியி இது மாதிரி இவங்கல்லாம் சி எல் சி எல் லதான் ஒர்க் பண்றாங்க
அஹ்
கேஷுவல் இதுல இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு வருஷம் நீ படிக் கினாலே செலவு ஆகுது இல்லையா
ஆமா ஆமா
இப்ப என் மச்சானும் அங்கதான் படிச்சான் என் தம்பியும் அங்கதான் படிச்சானுக இப்ப உதாரணத்துக்கு நீங்க பீ டெக்கு அது இதுன்னு படிச்சா சம்பாறிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு எங்க எங்க ஒய்ஃப்வோட தங்கச்சி வீட்டுக்கார்ரர்
உம்
சகலை மச்சினிச்சி வீட்டுக்காரரர் அவர் வந்து முடிச்சது வந்து வெறும் டென்த்து தான் இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சாரு அவ்வளவுதான் ஐடி மாதிரி இருக்குது இல்லையா இப்போ வெளிநாட்டில வந் ந்து மாசம் ஒன்னே முக்கா லட்சம் ரூபாய் சம்பளம்
அந்த அடிஷ்னல் கோர்ஸ் தான் இப்ப நிறையா வேல்யூ
ஆமா இந்த மாதிரி படிச்சிட்டாங்கன்னா போய் ஒரு நல்லா இ எதோ ஒரு அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் மாதிரி தராங்க அவுங்க அந்த கம்பெனில முடிச்சிட்டாங்க அங்கயே ஒப்ரன்டிஸ் மாதிரி வேலை செஞ்சாங்க
ஆமா
அப்படின்னா அவுங்க வெளிநாட்டுக்கு போனா நல்ல காசு
ஆமா அவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சு நல்ல ஒரு ஐ பொசிஷன் கூட தருவாங்க
ஆமா ஆமா அந்த மாதிரி கூட இருக்குது அது வேற யாராவது அவனுக்கு இது மாதிரி டென்த்து பாஸு இல்ல பிளஸ் டூ பாஸ்ஸா இந்தாலும் சரி ஃபெயில்லா இருந்தாலும் செரி யாராவது ஓ கேனா அங்கே இது பண்ணலாம் ரெஃபர் பண்ணலாம் நான் வேணா அந்த டீட்டெய்லு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அது ஓகேதான் ஒரு சில பேருக்கு
இது ஆன்டி கேப்ஸ்சுக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்
இல்லை இல்லை இல்லை எல்லாருக்குமே தான் அது எல்லாருக்குமே இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃப்வோட தம்பி
உம்
மச்சான் அவனும் இங்கதான் படிச் அஹ் இது படி ட்டு அங்க தஞ்சாவூருக்கு போயிட்டான் ஊருக்கு போயிட்டான் மச்சினிச்சி இஇஇஇஇஇ வீட்டுக்காரர் அதான் ஒய்ஃப்வோட தங்கச்சி வீட்டுக்காரரு
அஹ்
இப்ப இது மாதிரிதான் இது பண்ணிட்டு அவரு வெளி நாட்டுல இருக்கிறாரு
ஆ
ஒரு நல்லா சம்பளம் அது வந்து இருக்குது யாராவது இந்த மாரி படிக்கமுடியில்ல இந்த மாரி ப்ளஸ் டூ பெயில் ஆயிடுச்சு இல்ல கட்டி படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்ல இது மாதிரிக்கு அப்படின்னா அவங்களே இப்ப சாப்பாடும் குடுக்குறாங்க ஸ்நாக்ஸும் குடுக்குறாங்க மாசம் தங்கறதுக்கு ஃப்ரீயா எடம் குடுக்குறாங்க அதுவும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அது மாரிதான் பால் எல்லா உண்டு ஆஹ் அப்புறம் அவங்க மாதம் ஸ்டைஃபன்னும் அமௌண்ட் தராங்க உதவி தொகையும் தராங்க ரெண்டு வருஷத்துக்கு சர்டிவிகேட்டும் தராங்க படிச்சு முடிச்சதுக்கான சர்டிவிகேட்ம் தராங்க
அப்போ ஓகே
உம் அதனாட அதுக்கு இருக்குது தேவனா அது பாத்து உங்களுக்கு எப்ப கவுன்சிலிங்கு
எனக்கு வந்து இந்த மந்த் டுவெண்ட்டி நைன் கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க
ஓஹோ சேர் சேர் சேர் டுவெண்ட்டி ஒன்னா சண்டே வருதே
டுவெண்ட்டி நைன்
டுவெண்ட்டி நைனா சேரி சேரி சேரி மண்டே ம்
டுவெண்ட்டி நைன் டூ ஜூலை வரயும் சொல்லியிருக்காங்க
ஹம் ஹம் இதான் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிச்சுன்னா ஃபீஸ் இதெல்லாம் கம்மி பிரைவேட்ன தான் எக்ஸ்ட்ரா ஆகும்
ஆம்
அஹ் இப்ப நீணும்
நீங்க எப்படி போது உங்க ஸ்கூல்லாம்
ஸ்கூ அத பாட்டுக்கு போது நாங்கஒரே ஸ்கூல் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்கூல் மாத்தி மாத்தி போனும் அங்க போய் பாத்து இது இது பண்றதுதான் இப்ப புதுசா எல்லாம் அட்மிஷன் ஆயிருக்கறாங்க பசங்க ஒரு சில பேரு இன்னும் அட்மிஷன் ஆகல அஞ்சாவது முடிச்சவங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரயும்தான் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்பறம் அவங்க ஆறாவது போய் சேரணும் ஒரு சில பசங்க சேராமா இருக்கறாங்க அதே மாரி ஒரு எடத்துல ஆமாம் உங்கள போய் சேத்து அட்மிஷன் போடுங்க
ஆஹ்
அப்படின்னு போய் சொல்லலாம் ஒரு சில பேரு டென்த் பிளஸ் டூ ல ஃபெயில் ஆயிட்டாங்க ஹ உங்களுக்கு இப்ப எக்ஸாம் வருது சப்ளிமெண்டரி எக்ஸாம் வருது அதுக்கு ஒரு சில பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க ஒரு சி ல பேர் அப்ளை பண்ணல
ஆஹ்
அவங்கள போய் பாத்து பேசி அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அத பத்தி பேசனும் அப்பறம் கலெக்ட்ரேட்ல ஒரு மீட்டிங் வரும் அந்த கால பிரெஷ் அப் ஆயிருக்கு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேலதான் கரெக்டா போய்ட்டு இருக்குது சனி ஞாயிறு லீவ் அது வரயும் பரவால சேலரி ஓகே தான் ஏதோ வாங்கற எஸ்ட்டா கொடுத்தா வாங்கிக்கறதான் வேணன யாரு யாரு வேணன்னு சொல்ல யரு எங்கலையா நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஒர்க் பண்றோம் இங்க இந்த மாரி இதுல படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லே அப்படியே சும்மாவே இல் அப்படியே போ பிளஸ் டு முடுச்சது முடிச்சதுக்குப்புறம் ஒரு ஊர்ல போய் டீச்சர் ட்ரரைனிங் படிக்கலான்னு போனா அங்க படிக்கல அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி பாட்னி படிச்சது அதுக்கப்புறம் சென்னையில ஒரு இது மாரி இப்ப ஒரு இது ப்ரைண்ட ஸ்கூல்ல ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அப்படி இது இதுலதான் வண்டி ஓடுது இருபத்தி மூணு வருஷம் ஆஹ் போயிட் இருக்குது
ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ்னா இ உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ தந்தாங்க சேலரி
ஆமா ஆமா அதே இருந்தா படிப்பு முடிச்சா எங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேரு டீச்சருங்க அவங்க சரி இது படிச்சா உடனே வேலைக்கு போயிடலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது காமிச்சாச்சே சரி தம்பி பார் இப்ப கம்மிதான் அதாவது பொம்பலைங்கிட்ட கிட்ட வயசு கேட்க கூடாது ஆமணி கிட்ட சம்ப பத்து கேடக்க கூடனு சொல்லுவாங்க அது பாலோப் பண்ணுங்க நாம பேசலாம் சாயந்தரம் பேசுறேன் நான் கொஞ்சம் வேலை மீட்டிங் ஒண்ணுக்குது
ஆஹ
போயிட்டு அப்புறம் பேசுறேன் ஓகே பாய் உம்
ஆஹ தேங்க்யூ